ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க ஆஹ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கேன் இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன சமையல் எங்க வீட்டுல சேமியா காய்கற எல்ல கொஞ்சம் நிறைய போட்டு அப்பதான் பிள்ளைங்களுக்கு சாப்பிட நல்லா இருக்கும் யும் சேரி மா செஞ்சீங்களா ஆமா எங்க வீட்டில் இன்னைக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் புளிக்கழம்பு மதிய உணவுக்கு புடலங்காய் பொரியல் மதிய உணவுக்கு நானும் கத்திரிக்க வெண்டக்கா வச்சிருக்கேன் சாம்பார் மாரி வச்சிருக்கோம் வெண்டைக்காய் குழம்புங்களா புளி குழம்புங்களா இல்ல ச இல்ல சாதா கொழம்புங்கதான் சாதா குழமங்கள கொழந்தைங்க அத விரும்பி சாப் அப்பிடுவாங்களா இப்படி வச்சு விட்டதான் சாப்பிடுவாங்க இல்லானா சாப்பிட மாங்க பள்ளியில கரைச்சு விட்ட தான் சாப்பிட முடியும் ஆமா வீட்டுல வந்து அவங்க அந்த உணவை வந்து ரசிச்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க என்னோட பையனோ பயனுக்கு பிடிக்கும் பொண்ணுக்கு பிடிக்காது என்னோட பையனும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கத்திரிக்கா கார குழம்புன்னு சொல்லிட்டு அவரு காரம அதிகமா இருக்குன்னு சாப்பிட மாட்டான்ட்டாரு அதனால நான் பள்ளிக்கு குடுத்து விட்டு டிங்கன்னா நான் சாப்பட்றே அப்டின்னு சொல்லிட் ந்தாங்க நான் அது வேண்ணாம் அங்க போய் உங்களால கார் அதிகமா சாப்பிட முடியாது அப்படின்ட்டு வேணாம்னு சொல்லிட்டேன் அவனும் நல்லண்ணெய நய்யும் ஊத்துனாதான் கொஞ்சம் காரம் தெரியாம இருக்கு ஆமா நல்லண்ணெய் ஊ க்கலா ஆனா அவங்க எடுத்து கத்தட்டு போய் அது பசைஞ்சு கொண்டு போகும்போது அது சாப்பிட முடியுமான்னு தெரியல இரு சொத சொதான்னு அதனால நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அவங்களுக்கு என்ன கொடுத்துட்டீங்க அவங்களுக்கு வந்து புடலங்கா பொரியலும் முட்டையும் முட்டை அவியலும் பண்ணி் கொடுத்தேன் அத விரும்பி சாப்பவாங்களா அது வந்து பொரியல் சாத மாரி தானே கிளறி குடுத்ததுனால அவங்க சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க அது எப்படி பண்ணுவீங்க முட்டை முட்டைக்கோச இல்ல முட்ட முட்டைய வேக வச்சு கொடுத்தது புடலங்கா பொரியல் பொ பொறரியலை வந்து சாதத்த போட்டு அப்படியே கலரி கொடுத்து விடுவேன் அந்த மாரி செரி செரி அதுனா கொஞ்சம் விரும்பி சாப்ப விட்டுருவாங்க கிளறுனா சாதம் மாரி இருக்கும்
ஆமா அத கொஞ்சம் விரும்பி சாப்படுவாங்க
நீங்க வேற என்ன செஞ்சுட்டுருக்கீங்க இப்போ அதுதான் பள்ளி காமிச்சுட்டு உட்காந்தது இருக்கேன் வேல வீட்டு வேலகள் ல்லாம் நைய இருக்கு எனக்கும் இன்னும் நேரிய இருக்கு மழை பெயற கத்தனால துணி துவைக்க முடிய ஆமா பள்ளிக்கு போகறதுனால தினமும் துணி துவைக்கிற வேலை வே இருக்கு
ஆமா அது பண்ணியே ஆகவே
ஆம்மா என்ன பண்றது அது செஞ்சுதானே ஆகணும் அது நமது கடமையாச்சு நீங்க உங்க தோழில கூட எல்லாம் பேசுவீங்களா ஆ பேசுவாங்க எப்போ வேணாலும் பேசலாம் எந சும்மா இருக்கும்போது ஃபோன் பண்ணி பேசுவோம் வேல அதிகமான டைமில் பேசுறதுக்கு அவங்களும் இருக்கணும் நம்ம பேசுகறதுக்கு அவங்களே எதாவது வேலயில் இருக்கனனால பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமானதா தான் இருக்கு இப்போ
ம் பள்ளி தோழிகளா இல்ல கல்லூரிகளா
ஆஹ் இது ரெண்டுமே இல்ல நான் வேல பார்த்த இடத்துல இருந்து அவங்க கூட பேசிட்டு இருந்தேன் இப்ப கொஞ்ச நாள் அதுவுமே விட்டுட்டேன் அவங்க கூட மட்டும்தான் வந்து இப்போ தொடர்புல இருக்கேன் அவங்கல்லாம் பத்தீங்க கல்லூரி தோழிகளா ஏதாவது ஒரு குழு பொக்கள் மூலமா வந்து தொடர்பில் தான் இருக்காங்க அவங்களும் வந்து ஏதாவது ஒரு வேலயில் இருக்கு இருக்கறதுனால நம்மளால பேசவும் முடியல எப்ப வ மண்டிகை இணைத்து ஏதாவது வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க ஆ அந்த மாரி அந்த மாரி அல தான் வந்து இப்போ தொடர்புல இருக்கும் நீங்க
ஆ நானும் அப்டிதான் பள்ளி தோழிகளும் இருக்காங்க கல்லூரி தோழிகளும் இருக்காங்க அப்பப்ப அ இது
பேசிக்குவோம் நீங்க ஏதாவது வேல பார்த்தருக்குறீங்களா இதுக்கு முன்னாடி ஆ இதுக்கு முன்னாடி வேல பாத்துருக்கேன் அங்கயே அலுவலக தோழிகளும் இருக்காங்க அவங்களுக்கு கூட பேசிப்போம் அவங்க கூட போன்ல பேசுறது அந்த மாிரி ம் செரி செரி உங்க வீட்டு அதூல ஒரு மூணு பேர் அப்டி பேசும்போது நமக்கு நேரம் போறதே தெரியாது உங்க ஊர் திருவிழால்லாம் அப்டி கொண்டாடுவீங்க
எங்க ஊர் திருவிழாவால வந்து மாவளுக்கு அந்த மாதிர எல்லாம் வச்சு செய்வாங்க
மாமியார் வீட்டு சைடல அப்படித்தான் செய்ல்றாங்க இரவு நேரத்துலதான் முக்கால்வாசி சாமி வந்து வரும் ஊதி மாரி வருங்களா
ஆஹ் ஆமா சாமிய வந்து வீதி உலாக்கு அழைச்சிட்டு வருவாங்கல
ஆஓ அது ஏழு நாள் திருவுழளாள ஏழு நாளுமே வரும் வித்தியாச வித்தியாசமா அது நல்லா அலங்கார நறைய பன்னிருபாங்க தின தினம் அழகா இருக்கும் தின தனம் ஒரு ஒவ்வொரு அலங்கார வருமா ஆஹ் ஒரு ஒரு அலங்காரத்துல வரும் நம்ம தெருவழியாதான் வரும் அப்டினா பரவலாங்க ரொம்ப ஒரு சிலர் வந்து தேங்கா பழம் அதெல்லாம் வச்சு உடைப்பாங் உடைச்சு சாமிக்கு இது பண்ணுவங்க பூ பழ எல்லாம் குடுத்து
அது வித்தியாசமா இருக்கு அது நான் அங்க போய் தான் பாத்தேன் என்னோட
மாமியார் வீட்டுல போய்தான் அம்மா வீட்டுல வந்துட்டு அந்த சாமி கரகம் எடுத்து ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாரி நான் பாத்துருக்கேன் இது வந்து பொதுவ அனுபவம் தான் எனக்கு மாமியார் வீட்டுல எங்கஊர்ல பாக்கவே நல்லா இருக்கும்
அஹ் ஏழாவது நாள் முடியறக்கு முன்னாடி கடைவீதி மாரி எல்லாம் தெரு ஃபுல்லா போட்டிருப்பாங்க அப்ப வந்து பாக்க ஒன்னும் நல்லா இருக்கும்
அப்போ வா ஏழு நாளுமே மாசத்துல உங்களுக்கு திருவிழாதான்
ஆமா அது
அது நல்லா இருக்கும் அந்த ஏழாவது நாள் சொல்ல அப்ப வந்துட்டு அந்த பக்கத்துல இருக்க சுற்றிள்ள சிறு கிராமத்துல இருந்தெல்லாம் வந்து நிறைய பேரு கடையளை வச்சு அவங்க பொருட்கள வந்து வியாபாரம் பண்ணுவாங்க அதுன்ன அது நல்லா இருக்கும் பா அப்படிங்களா ஆட்டம் பாட்டம் தெருக்கூத்து இந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா நிகழ்ச்சி
ஆஹ் அது இருக்கும்ன்னு நெனைக்கிறேன் நான் பார்த்ததில்ல எங்க அம்மா வீட்டு கிட்ட பாத்துருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி சிறிதா இதுல வச்சனால அந்த அதுக்கு செலவு பண்ணி அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி அந்த மாறிலாம் வச்சிருக்காங்க மாமியார் வீட்டு
சைடுல அந்த மாி நான் போய் பார்த்ததில்ல அது கொஞ்சம் தள்ளி இருக்கனால எனக்கு தெரியல தகவல் எதுவும் ஓ செரி செரிங்க அங்க பார்த்தது இல்ல எங்க ஊர் திருவிழா முடிஞ் ஆச்சின்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சி இல்லைனா ட்ராமா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நிகழ்ச்சி வந்து கலை நிகழ்ச்சி வந்து போடுவாங்க தெருக்கூத்து அந்த மாரி தெருக்கூத்தும் இருக்கு அது அதெல்லாம் பக்கா நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கும் அது நம்ம அறிவு சார்ந்ததா இருக்கும் ஆஹ் அனுபவம் ஆமா அதுல ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்து திருப் தெருக்குயிங்கத்துன்றது வந்து கருத்து தெரிவிக்கிற மாரி தான் இருக்கும் நமக்கு கடைசியோட அதனால முன்ன இருக்கிற சந்ததிகெல்லாம் பெரியவங்கல்லாம் பார்த் பா பாக்குறாங்க இப்ப இருக்கிற குழந்தைங்க தான் வந்து டிவி இந்த சந்ததிகள் வந்து டிவி மத்த இதுலே பார்த்துட்டு அந்த மாதிரி நிகழ்ச் நிகழ்ச்சிலைலாம் அதிகமா வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க வெளியில போய் விளாட மாட்டீங்கராங்க ஆமா அதிகமா யாரும் வந்து பார்க்கவும் வர்றதுல்ல ஏன்னா அது பாத்தீங்கன்னா விரும்பறதுல ஹான் இரவு நேரம் த்துலதா போடுறாங்க அதனால அதிக அதிகமா யாரும் வர்றது இல்ல வருஷத்துலங்களுக்கு அது மேல அது ஈடுபாடு இல்ல அதோட விழிப்புணர்வும் ரொம்ப இல்ல அவங்க்கு ஆமா வருஷத்துல ஒரு முற அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அத அனுபவம் அவங்க வாங்கிக்கணும் அவங்க மேல ஈடுபாடு இல்லாதனால வரதில்ல நாங்களா சின்ன வயசுல இருக்கம் போது ரோ திர போட்டு படமெல்லாம் போட்டு விடுவாங்க அது பார்த்தீங்கன்னா ஊரே ந்து எல்லாரும் போய் உட்காந்து ஒன்னா சேர்ந்து படம் பாப்போம் இங்க ஆவளா எப்ப திருவிழா வருட்டு போலன்னு ஆமா எங்க ஊர்ல பா பாத்தீங்கன்ன நா சின்ன வயசுல இருக்கும் போது ரோட்ல தெரே போட்டு விட்டுட்டு புதுப்படம் வந்துச்சுன்னா அது தெரையில போட்டுவிட்டு எல்லாரும் பாப் ப்போ ஏதாவது விசேஷோனா சோ வந்து வருஷ மொத்துல அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோ ஏன்னா வருஷத்துல அப்பதா புது அப்பலா பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு போய் தான் வந்து படம் பார்க்கற மாரி இருக்கோ ஆமா அதனால வந்து அந்த தெர போட்டு படம் பார்க்குறதுன்னு பாக்கும்போது ஒரு திருவிழா மாரிதா அதுவு ஏதாவது திருவிழா அந்த விசேஷத்துக் குகெலாம் வந்துட்டு போடுறனால அது ரொம்ப சந்தோஷமா இருக்கோ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பாக்குறோல ஆமா நீங்க பரவால்ல அந்த அனுபவங்கள் எல்லா உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆமா நானு அந்த மாரி அனுபவங்கள் எல்லாம் இல்ல எங்க அம்மா பாத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆ தொலைக்காட்சி எல்லா எனக்கு அந்த அனுபவம் கெடைக்கல ம் தொலைக்காட்சி அதிகமா இல்ல அந்த இதுல அதனால வந்து எங்களுக்கு அது கொஞ்ச நல்லா அனுபவமா இருக்கு இன்னமு அந்த மாரி அனுபவமெல்லா இப்பெல்லா எங்கேயுமே கிடைக்கறதில்ல
கிடைக்கறது இல்ல நமது பிள்ளைங்களுக்கு வந்ட்டு அத நினைவு கூற்ற அளவுக்கு அவுங்க
உங்க அவுங்க சேர்த்து வைக்கல ஆமா அப்டி ஒரு விஷய இருக்குன்றதே வந்து யாரு தின்ன தெரிய மாட்டேங்கிது தெரியற்தில்ல இப்போ போனீங்கன்னா இப்போ போனேன்னா-போனீங்கன்னா திரையரங்குக்கு அவுங்க அவுங்க குடும்பத்தோட மட்டுந்தா போறாங்க அப்பா அம்மா குலந்தைங்க அவ்ள மட்டுந்தான் போறங்க பக்கத்தில இருக்கவங்க பேச மாட்டாங்க ஆமா அது ஒண்ணு இருக்கோ அது வந்து பெரியவங்களோட நம் எல்லாரையு உக்கார்ந்து பாக் பாக்கும்போது அது ஒரு தனி சொகந்தா அது பாதி படத்துலேயே கூட நம்ம படுத்து தூங்கிற்லா அங்கேயே தூங்கிருவோம் நாங்க நெறைய பேரு அது மாரி அனுபவங்கலெல்லா நல்லா இருக்கும் இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு அது தெரியல குழந்தைங்களுக்கு தெரியிற அளவுக்கு வந்து இப்ப எல்லாம் நாகரிகோன்ற பேர்ல எல்லாம் மா மறைஞ்சிருச்சி கண்டிப்பா அப்ப பள்ளி கூடம் முடிச் சி வந்தா வெளியில வந்து ஒரு பாட்டிமா வந்து க கட்டில் கடையில எலந்த பழம் முறுக்கு கடலைமிட்டாய் எல்லாமே விப்பாங்க இப் இப்ப அத பார்த்தீங்கன்னா அது சுகாதார இல்லன்னு சொல்லி யாரும் வாங்கி சாப்பிடறதில்ல பாட்டு ஹா ஆஹ் அதனால வந் து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வே எதுவும் இல்லாம போயிடுச்சி இப்ப அதுதா பக்கத்துல இருக்கவங்கள மாமா அத்தை தாத்தா பாட்டின்னு கூப்பிட்டு பா செரிங்க நா வந்து விட்டுட்டாங்க செரிங்க கொஞ்ச வேலை இருக் நா முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணவா போன் பண்றங்க ஆஹ் செரிங்க உங்களுக்கு உங்கிட்ட பேசினது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி